எப்டீமா இருக்க
நா நல்லா இருக்கேமா நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சு
ம் ஆ சாப்டாச்சு தோச குருமா சம்பார் இப்டி கிரேவி வந்து வெளிய வாங்கிட்டு வன்ட்டோ செரி வீட் ல கெஸ்டு இருந்தாங்கோ செரி அவ்ளோ பேருக்கு செய்ய முடியாதுன்ட்டு வேல பிஸியா இருந்தமா கொஞ்சோ
ம் ம்
ஆனால வாங்கிட்டோ இன்னிக்கு போயிட்டு கொஞ்சோ பாப்பாக்கு வளயெல்லல்லா பர்ச்சேஸ் பண்ட்டு வந்தன்
ஆ
இவுங்களுக்கே நெறைய செலவாவுதுங்கோ எவ்ளோ அமௌண்ட் இருந்தாலுமே
அமாங்க
ம் அதுஎத்தி அததுக்கு மேச்சிங்கா பசங்க பேசாம ஆம்பள பசங்ளா இருந்தா கூட அவ்ளோ ஆவாது போல சாரி சாரிக்கி மேச் சிங்கா ப்ளவுஸ்சு அதுக்கு மேச்சிங்கா இது வளயலு அ ஹேருக்
என்னன்ன வாங்குனீங்கன்னு சொல்லுங்க அப்படியே நா எனக்கு என்ன தோணுதோ அதயு நா சொல்ற உங்களுக்கா
வளயலுதாங்கோ ஸ்டோன் வச்ச மாரி நடுவுல மேட்ச் பண்ற மாரி வளயலு ஃபிரண்ட்ல ஒன்னொன்னு போர்ற மாதிரி கண்ணாடி வளயலு நா இப்புடி வளயலு வாங்குனா நா மிஸ்மேச் பண்ணி மெஹந்தி போட்ட ஆ மெ அதுக்கப்றோ நேல் பாலிஷ் அவுங்க இன்னு வைக்கலைங்க
மேச்சிங் மேச் வச்சுக்கோங்க
மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்னு வைக்க மாட்டாங்களா ம் அதுதாங்க இப்ப வைக்கலாம்னு பார்த்தா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா வைக்காத இன்னைக்கே நாளைக்கு வை அப்பதான் நல்லா இருக்கும்
ஆமாங்க சனிக்கிக்கிழமை நைட்டு வைங்க
ஆமா போய்டும் அப்டின்னாங்கோ சேர் அதனால அப்டியே நிற்திட்டேன் வாய்னு வன்ட்டோமே இது ஆனா வந்து அவங்க சொன்னதுனால அப்டியே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம்
ஆமாங்க அது முடிஞ்சுதுன்னா அடுத்து பாப்பாவுக்கு கொலுசு பெருசா பாக் கால்ல போட்டிருக்கீங்களா
ம்ம்ம் போட்டுருக்காங்க புண்ணு ஆயிடிச்சினு இப்ப அவுத்து வச்சிருப்பாங்க
ஆ ஓகே அன்னிக்கு நீங்க போட்டுக்கோங்க அப்புறம் வந்துட்டு பிளவுஸ் ரெடி பண்ணியா செர்
பிளவர்ரு சொல்லியிருக்கோங்கோ அதுதான் இந்த இந்து பூ மட்டும் இருந்தா போதமா ஜிக்சி
என்னங்க சொல்றேன் நான் முக்கியமான ஒன்னு சொல்றேன் இன்ஸ் கட்டு இருக்குல்லலைங்களா ரெடி பண்ணிட்டீங்களா ஆ உள்ள இன்னர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா மேலே போடுற இன்னர் வாங்கிட்டீங்களா
எல்லாமே ரெடிங்க
ஓகேங்க அடுத்து பிளவுஸ் முடிச்சாச்சு தலைக்கு போட்ற சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா
ம் தலைக்கு போடுதுன்னா நம்ம எடு இல்லை இல்லைங்க அவுங்ககிட்டதானே நம்ம விட்றோம்
ஆ ஓகே அவங்ககிட்ட விடுதா அவங்ககிட்டன்னா அவங்களே ஓகே நீங்க அத ஹேர் சேர் நீங்க சுயூஸ் பண்றத பொறுத்து
ம்ம் ஆமாங்க
அவங்களுக்கே அத செரியா போயிடுங்க அவங்களே எடுத்துட்டு வந்துடுறாங்க மத் தமீதி ஜுவல் செட் அப்டியே செட்டா வந்துரும்
ஆமா
அவ்ளோதாங்க நீங்க பொண்ணு அனுப்புனா போதுங்க துணி குடுத்து அனுப்புங்க அ அதே மாரி பின்னுுங்கல்லாம் கேட்பாங்க செட் செட்டா அந்த பின்னுங்கலாம் வாங்கி வச்சுக்கோங்க
ஓ அவுங்களே அதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்களா
செரி பின்னு வரைக்கு நீங்க இது பண்ற மாதிரி இருக்கலா
செரீ பின்னுல்லா நா போட்டுறது இல்லையே வேணு வேணுமா அது
செரீ பின் இல்லப்பா சேஃப்
உ ஓஹோ அது தாங்க இப்ப பார்லர்ன்னனு சொல்லிட்டா டோட்டலா அவுங்களதா எனக்கு வெயிட் இஸ் எ் ஹேர் பின்னா இருக்கட்டு சேஃப்டி பின்னா இருக்கட்டு நம்ம அவ்வளோ பே பண்ணிட்டு சேப்டி பின்னு அப்யு நம்ம தா கொடுக்கணுமா
சேஃப்டி பின்ல்லா நாங்க கொடுத்துதாங்க விட்டு அது தாங்க யூஸ் பண்ணாங்க
உ அவுங்க கொஞ்சோ கூட குறைக்கலலைங்களப்பா அமௌன்ட் ட்டு சேம் அமௌன்ட் தான்பா
நீங்க இது ஹேர் ஸ்டேல் ரெண்டா சொன்னீயா ஹாஸ்டைல் வந்துட்டு ஒன்னேதா சாரீ இதுக்கு இல்ல ஒரே ஹேர்ஸ்டைல் தா
ம் ஒரே ஹேர் ஸ்டைல ஒரே இதுதா ஒரே ட்ரெஸ்தா வேற எதுவுமே கிடையாது ஒரே மேக்கப் தாங்க
டிரஸ் ஒன்னுதானா
ம் சாரீ மட்டும்தா அது மீதி வந்து லெகங்க வேணு அது தனி சார்ஜாங்க அது நாங்களே போட்டுக்கலா இல்லையா
ஆமாப்பா இப்போ நீங்க லெகங்கா போட்டுட்டு ஆ ஃபர்ஸ்ட் அவுங்கள ஹாஸ்டல் பண்ண சொல்லி மேக்கப் பண்ண சொல்லுங்க சரீக்கு ஏத்த மாதிரி மேக்கப்ப பண்ணிட்டு சொல்லுங்க
ஆமா சாரீக்கு ஏத்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டா வெறு அந்த சாரீ மட்டு ரிமோ பிட்டு லெங்கா போட்டுக்கிற மாதிரி ஒரு ஐடியா
ஆமாங்க அவுங்க சொல்லுவாங்க அவுங்க மேக்கப் ஹெச்டடி மேக்கப் போட்டாங்கன்னா அவுங்க சந்தனோ நலங்கு வைக்குவாங்க இல்லையா அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் அவுங்க சொல்ற ஒரு சந்தனோ மட்டு வாங்கி வைங்க லைட்டா வைக்க சொல்லுங்க ஒரே மூணே பேர வைக்க சொல்லுங்க இலன்னா மேக்கப்பு மொத்தோ பத்து பேர் வந்துட்டு அங்க நலங்கு வெச்சு கழச்சி விட்டுருவாங்க
உ உ
அதனால ஸ்டேஜ்ல பொறுத்த வரைக்கு மேக்கப் நம்ம அவ்ளவு போட்டுட்டா நலங்கு வைக்கிறத குறச்சிக்கோங்க சாங்கத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு அதுனால ஒரு மூணே பேர் மட்டு வைங்க போது நலுங்கன்னு மட்டு சொல்லுங்க இல்லன்னா நெத்தியில பொட்டு வெச்சு நெறைய வாரி அப்பி கண்ணத்துல சந்தனத்த
ஆமா ஆமா அசி அசிங்கமா பண்ணிடுவாங்க அப்டியே அது அப்ப நம்ம அவ்ளோ காச ச குடுத்து யூஸே இருக்காது
ஆமாங்க இந்த டிப்ஸ ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பலோ பண்ணிக்கோங்க கரெக்டா
ஆக்சுவலி நலுங்கு வைக்கிற ஐடியாவே இல்லைங்கோ ஆல்ரெடி முடிஞ்சிச்சுல்ல எல்லாமே
அப்ப நீங்க சொல்லிடுங்க ஓபனா நலங்கு கிடையாதுன்னு அந்த இடத்துல நலங்கே வைக்காதீங்க
ஆமா வைக்கிறது கிடையாது சும்மா தா உக்கார வைக்கிறமே தவிர நலங்கு எல்லா எதுவு தெரியாது‌ இப்போ
அப்போ ஓகேங்க ஏன்னா சாங்கத்துக்கு ஒரு மூணு பேர் வெக்கலியா வெக்கலையான்னு கேப்பாங்க உங்க ரிலேஷன் அந்த டைம்ல வருபோது ஏ நலங்கு வெக்கலன்னு கேபாங்க
உ
அப்றோ ரிட்டன் கிஃப்ட் எதன ஆர்டர் இது இருக்குங்களா
ஆமாங்க அது எதுவு இன்னு இது பண்ணல நீங்க குடுத்தீங்களா ரிட்டன் கிஃப்ட்டு
ஆமாங்க உங்களுக்கு வரலீங்களா
என்ன என்ன கொடுத்தீங்க நீங்க
தட்டு குடுத்துங்களா
ஓ ஞாபக இல்லைங்கோ அப்போ அதுதா பிளேட் தா நாங்களும் பேசிட்டு இருந்தோ தட்டு தா குடுத்துல்லான்ட்டுனு பட் ஞாபகமே இல்ல பாருங்க வாங்கணு நாளைக்கு தாங்க வாங்கணு சும்மா ஒரு கொஞ்சோ மட்டும் லேடிஸ்க் மட்டும் தர்ல்லா மத்த பேருக்கும்ன்றது ஐடியல்லா இல்ல அந்த ஸ்டேஜ் மேல வர லேடிஸ் மட்டும் சும்மா குடுக்கலாம்ட்டு ஒரு ஐடியா
ஸ்டேஜ் மேல வர்றவங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆ நீங்க நலங்கு வெக்கும் போது மட்டும் தா அவங்க ஏறுவாங்க இல்லன்னா போட்டோஸ்க் ஏறுவாங்க
அதாங்க சும்மா நல்ல வருவாங்கள்ல போட்டோ எடுத்துக்குத்துக்கு அப்போ லேடிஸ் கிட்ட மட்டு ஒன்னொன்னு குடுக்கலாமான்ட்டு பிளான் பண்ணிருக்கோ
ஓகேங்க
ஜென்ஸுக்கு‌ எல்லா வேண்டா அப்டிங்கற மாரி நீங்க எல்லா மொத்த பேருக்குமே குடுத்தீங்ளா
ஆமாங்க
எவ்ளோ வாங்குனிங்
நாங்க சாப்புற எடத்துல பிளேட்டு் ரஃப்பன்னோ இல்லீங்ளா பிளேட்டு நாங்க கம்மிதா மேம் முன்னூத் தி அம்பது நானூறு பிளேட் ஆட்ரு போட்டோங்க அ ஆ
ஆச்சு ஒரு பிளேட்டு ரேட்டு எவ்ளோ பிளேட்டுங்க
ஆ கற்பகம்லாங்க
எவ்ளோ ம்
அந்த இது பண்ணுவாங்கள ஆ பாலக்கற்பகம்ல தா நெனைக்கிற
ஃபர்ஸ்ட்டு
அ காஸ்ட்டு எங்களுக்கு நைன் தவுசனோ ஏதோ வந்ததுங்க நைனோ டென் தவுசண்ட் ஏதோ வந்துச்சு ஆனா நாங்க பிளேட்டுக்கு நேம் அடிக்கிற்த்துக்கு வந்து கேட்டங்க அவங்க வந்து நேம் அடிக்கிற்த்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு நேமுக்கு மூன்ரூபா ஏதோ சொன்னாங்க
ம்
அதனால நாங்க என்ன பண்ணிட்டோ எங்க ஓரகத்தி பொண்ணு இருக்கா இல்லிங்ளா அவங்க கிட்டயே பிரிண்டர் மிஷின்ல வச்சு அவங்ளே ஒக்காந்து ஃப்ரீயா அச்சி குத்துட்டாங்க ஒக்காந்து அதுக்கே தனியா த்ரீ தவுசண்ட் ஃபோர் தவுசண்ட் கணக்காட் நாங்க இந்த மாரி ஒக்கார வச்சு அடிச்சு குடுத்துட்டாங்க நா அடிச்சு குடுத்துர்ற குடுங்க அப்டின் சொல்லிட்டு
ஃப்ரீயாவே வா
ஆமாங்க அடிச்சுக் குடுத்துட்டு அவங்களே சாக்லேட்டு பேகு பேக் தனியா வாங்கி குடுத்தோம் அவங்கள எல்லாத்தையு பேக் பண்ணி குடுத்துட்டாங்க எங்க வீட்டுக்காருக் கு அண்ணா பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கா அவங்க வீட்டுக்காருங்க
ஓ அவங்களோ இதே பிஸ்னஸ்ஸா
பிஸ்னஸ் இது கெடயாதுங்க அவங்க வந்துட்டு இந்த வண்டிக்கெல்லா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இல்லையா காருக்கு என்னா ஸ்டிக்கரு அது இதெல்லா நேம் ஸ்டிக்கரு அந்த வண்டிங்களுக்கு ஸ்டிக்கரு அந்த மாரி வச்சிருக் க்காங்க ஷாப்பு பட் அவங்க ஏதோ ஒரு இதுல இது கொஞ்சோ அடிச்சு கொடுத்திருக்காங்க நம்முள்து போய்டுமா என்னன் தெரியல ஆனா அந்த அளவுக் கு டார்க்கா தெரியிலனாலு ஓரளவுக்கு தெரியுங்க பேரு உள்ள இருக்குன்ற
ம் ஓகே ஓகே சூப்பர் நல்ல விஷ்யோ தா
அதில் நேம் மட்டும் போட்டுட்டு டேட் போட்டு நேம் போட்டு குடுத்துட்டாங்க அவங்க
அதுதா யோசிக்கிற இன்னு வாங்கல வாங்லாமா இல்ல ரிட்டன் குத்துதா ஆவணுமா தெரில
அது உங்க விருப்பந்தாங்க நானு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா அதாவ்து மறந்துடு மறந்துடுவீங்க அந்த நேரத்துல எங்களுக்கே நாஸ் லாஸ்ட்டு ஒரு நாளைக் முன்னாடிதா எங்களுக் அந்த ஞாபகமே வந்தது இன்னிக்கு காலையில வந்துட்டு நாங்க வாங்கி மதியானோ
ம்
இதே மாரி சாட்டடேல மத்தியானத்துல வாங்கி அன்னைக்கி நைட்டே அவுங்ககிட்ட குடுத்து அவுங்கள அப்டியே பேக் பண்ணி அடுத்த நாள் காலையில எடுத்துட்டு வர சொன்னோங்க
ம் ம் ம்
நைட்டெல்லா உக்காந்துட்டு பாதி பேரு ப்ரிண்ட் அடிச்சாங்க பாதி பேரு அந்த வருசத்தட்டு பேக்கிங் பண்ணாங்க
ம்
அதெல்லா இது பண்ணா எல்லாருமே வேலையா ஒருபக்கோ சுத்துனாங்க அந்த டைம்ல எவ்ளோ பேர் இருந்து எங்களால செய்ய முடியல அதனால்தா உங்களுக்கு நா வந்து ஞாவ்படுத்திட்ருக்கே
இல்லிங்க பாக்குறங்க ரொம்பல்லா ரிஸ் கெடுக்க விரும்பல எதோ ஃபங்க்ஷன் பண்ணுன் ஆசப்பட்டோ ஆமா
து வேல இருக்கு நம்ப வாங்க
செய்ருங்கோ இன்னொன்னு என்ன தெரியுமாங்கோ ஹஸ்பண் கொஞ்ச நின்டு எல்லா பண்ணா பரவாயில்லைங்கோ அவுரு ஒர்க் பிஸின் போய்றாரு நாங்ளேவே எல்லா பா முடியாது இன்னு நாளைக்குள்ள கெஸ்ட்டு வந்துருவாங்கோ நாங்கோ அவுங்களே கவனிக் கிர்தா இல்ல பாப்பாக்கு தேவையான்த நா கவனிக்கிட்டா ஆ இப்போ இது வேற வாங்கிட்டு வந்து இதே ரெடி பண்தா
இத நீங்க பேக் பண்ணணு வாங்கனா நீங்க இது பேக் பண்ற நெலம வரு
சான்சே இல்லிங்கோ அப்போ விட்டுல்லா பெசாமா அ ப்டியே கூடோ நெறைய பேரு அப்டியே கூடோ சாப்பாடு மட்டு அரேஞ்ச் பண்ட்டு விட்டுற்றாங்க தான
விட்டுற்றாங்க அது வந்து இது கெடயாது இப்போ எங்களுக்கு கூட நாங்க அத விட்டுட்டுருப்போ பட் எங்க ஓருகத் தி அவுங்க வந்துட்டு எங்கள வந்துட்டு போர்ஸ் பண்ணாங்க நீங்க இல்ல ரிட்டன் கிஃப்ட்டு குடுங்க குடுங்க குடுங்கன் எல்லாமே அவுங்க போர்ஸ்னால தா எங்கள்து நடந்தது
ம்
அதனால நாங்க கொஞ்சோ பண்ண வேண்டியதா போயிடிச்சு கண்டிப்பா குடுத்தே ஆகணு அப்டினு ஒரு சின்ன தட்ல ஆரம்பி ச்சங்க நானு அது கொஞ்சோ பெரிய தட்ல போய் முடிஞ்சிச்சுங்க பீசு முப்பது ரூபாய் இருவத்தெட்ருபானு
அப்பா இப்ப இதுக்கே அப்போ டோட்டலா உங்ளுக்கு செலவு மட்டோ எவ்ளோ ஆச்சு
எதுக்கிங்க அதுதாங்க அதுவே ஒரு நைன் டென்னுக்காயிருக்கோங்க
அய்யோ ம் இல்லிங்கோ இந்த செலவு நம்ப்ளுக் மென்ட்டென் பண்றது கஷ்டமா இருக்கு இன்னு அதுவு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலான்றது அதுதா ம்
அதுவு தட்டு மட்டு குடுக்காதீங்க பையி போட்டு குடுங்கன் சொல்லுவாங்க தட்டு பையு மட்டு குடு க்காதிங்க உள்ள சாக்லேட்டு போட்டு குடுங்கனு அது செய்யுர்த்துக்கு நம்ப்ளுக்கு வீட்ல ஆள் இருக்கணு
ஆமா அது இது எல்லாமே பேக் பண்ணனு பரவால்ல நீங்க அதெல்லா ரிஸ்க்கெத்து செஞ்சிருக்கீங்கோ
இல்லிங்க நாங்க அதுக்கு ரிஸ்க் எதுக்குங்க வாங்கி அப்டியே இன்னொருத்தருர்கிட்ட குடுத்தா அவுங்க எல்லாத்தையு பண்ணி எட்த்துனு வன்ட்டாங்கங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கல்ல இதெல்லா வாங்குங்க வாங்குகன்னு அப்ப செஞ்சு குடுங்கன்னு சொல்லி
எஹ எஹஹ அதுதாங்கோ நம்ளுக்கு எட்த்து செய்ய ஆள் இருந்தா கொஞ்சோ அப்டி கூட குட்த்துடலா செஞ்சில்லா
ஆமாங்க
ஆ நம்மளேனால்லே கஷ்டம்ந்தாங்க அதெல்லாமே பாக்கலாம்ங்க ம் ம் எப்டி என்னான்றது யோசிக்கலாம்தா இருக்க
மேக்கப்பு அவுங்க முடிஞ்ச்சுன்னா பாப்பா ரெடி ஆயிடுவாங்க அவ்ளோதாங்க அவளோட இது
ம் ம்
மீதி மேக்கப் பேஸ் நெக் அப்போ எல்லா எடுத்துட்டு வந்துருவாங்க நீங்க சந்தன வெக்கிறது மட்டு நீங்க அவாய்ட் பண்றுங்க அந்த எட்த்துல
இல்லிங்க அதுதா நா சொல்றனே நெலங்கே பாக்கல அம்மாவ கேட்டு பாக்கற நாளைக்கு வச்சே ஆகணும்னா சாங்கிய நீங்க சொன்ன மாரி மூணு பேர வெச்சூட்டு அப்பயே அது கொஞ்சோ தொட்ச்சு எடு
அதாவது அப்படியு நீங்க நலங்கு வெக்கிறதா இருந்தாலு அ பதினொன்ற மணிக்குள்ள நீங்க வெச்சு முட்ச்சிணுங்க
டைம் பாத்தீங்ளா நீங்கோ
நாங்க பண்ணும்போது அதே டைமிங் தாங்க சேம் டைம் தாங்க உங்ளுக்கு வருது பத்ரைலிந்து பதினொன்ற பதினொன்னேயே முக்கா வரைக்கும் தாங்க டைம் அ
நீங்க ஒரு வாட்டி பாத்துறீங்ளா நல்ல நேரோ எவ்ளோ நேரத்துக்கு வருதுன்ட்டு பாத்து சொல்ற மாரி
நாளைக்கி கண்டிப்பாக நா பாத்துட்டு சொல்றங்க
ஆ ஓகே அது வேண்ணா அந்த டைம்க்கு கேத்த மாரி ஒரு ரெண்டு மூணு பேர சாங்கியத்துக்கு சொன்ன மாரி நீங்கோ ஆ அப்டியே வெச் சி ஆவ்னுன் அம்மா எதாச்சி சொன்னா இல்ல பரவால்ல விட்டுருன்னா பரவாலன்ட்டு அப்டியே கூட விட்டுருவே வெச்சே ஆவுணுன்னா அந்த நல்ல நேரத்துக்குள்ள வேண்ணா அந்த மாரி பண்ணிக்லா
ஆமாங்க உங்க சொந்தத்துல மட்டோ ஒரு மூணே பேரு அதாவது ஆளுங்க வர்றத்துக்கு முன்னாடியே நீங்க அத வெச்ச மாரி வெ சிட்டு விட்டுருங்க ஏனா அது பதினொன்டர மணிக்கெல்லா நீங்க அத முடிச்சுட்டீங்கன்ன எல்லாருமே பன்னெண்டு மணிக்கு மேல தா வருவாங்க மோஸ் நீங்க அவுங்ககிட்ட வேண்ணா தெளிவா சொல்லிக்கலா இல்ல நம்ம வந்துட்டு சாங்கியோ பண்ணியாச்சி எல்லாருமே இது பண்ணா இங்க லேட் ஆயிடு டைமிங்கு அதனால மூணே பேரு வெய்ங்கன் சொல்லுங்க
ம் ம்
செரிங்களா அது மட்டோ சொல்லி ட்டு வெச்சு அத முடிச்சுடுங்க இல்லனா மூஞ்சி ரொம்ப அவ்ளோ மேக்கப் போட்டும் சொதப்பிடுவாங்க
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்டிதாங்க பண்ண போறோ செரிங்க நம்ம அடுத்த காலு தொடர லாமா
செரிங்க
ம் நன்றி வணக்